வணக்கம் தோழி கேக்குதா
ஆஹ் கேக்குது என்ன பண்றீங்க தோழி
நா சும்மாதாங்க இருக்கேன்
நாங்களும் சும்மாதாங்க இருக்கோம்
நீங்க என்ன பண்றீங்க
நா வீட்டுல தாங்க சும்மாாதாங்க இருப்பே நீங்க என்ன பண்றீங்க
நான் ஏதாவது வேல பாத்துட்டு இருப்போங்க வீட் வேலை இருக்கும் வீட்டு வேலை முடிஞ்சிச்சுன்னா சும்மா என்னங்க
வீட்டு வேல பார்ப்பீங்களா
வீட்டு வேல பார்ப்பேன் ஆஹ் வேற ஒரு வேல சும்மா ஆஹ் சிஸ்டம் பேஸக்கு ஏதாவது வீட்லயே உட்காந்துட்டு ஏதாவது பண்ண முடிஞ்ச வேலைகள் பார்த்துட்டு இருப்பேன்
சேரி சேரி சேரி நாங்களும் அது மாரி தாங்க எதுவுமே சும்மாாங்க வீட்டில இருக்கோ
சேரிங்க சேரிங்க
உங்களுக்கு எதில ஆர்வங்க
என்னங்க
இந்த டிவி சீரியல் அந்த மாதிரில்லாம் பாப்பீங்களா
ஆமா எல்லாமே பார்ப்பேன் வந்ததும் ஸ்கூலுக்கு விட்டு ட்டு வந்தவுடனே நாடகம் பார்த்துட்டுதான் பஸ்ட்டு வேல நாடகம் போடுறதுதான் போட்டு பார்த்துட்டே தான் சாப்பிடுவேன் நான் விஜய் டி வில பார்ப்பேங்க சிறகடிக்க ஆசை மகாநதி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூணு மட்டும்தான் பாாரப்பேன் வேற எதுவும் பார்க மாட்டேன்
மகநதி வேற முடிய போலாங்க என கூட மா மானநீங்கதா ரொம்ப பிடிக்கு மானனீஸ் செய்ய வேண்டா முடியத்
இல்ல முடியட்டுங்க அதுவும் ரொம்ப நாளா இழித்
தொம்ப நாளா அதுதா
அது ஒரு ஒரு இதுல ஒரு கட்டத்துல போர் அடுச் ச்சுது நானே
ஆம்மா உம் என்ன பண்றது வேற டைம் போறது து அது பண்ணன்னா இதத்தான் பாக்க வேண்டியிருக்குங்க
அதுக்குதா அதுக்குதா ஏனா அவுளுக்கு ஆக்சிடென்ட்டாகி ரொம் ரொம்ப அந்த இது பண்ணிட்யிருமோ
அது தேவையில்லாது ஆம்மா தேவையில்லாது இது பண்ணுறானுங்க
அதுதா
சினிமாக்குல்லா போவீங்குளா
ஆஹ் போவேங்க ரொம்பப் போகுமாட்டோ எப்பியாச்சு ஒருக்கு போவோ அடிக்கடிலாம் போவ்மாட்டோ எப்பியாச்சு இப்ப எங்கு நல்ல படலெல்லா எங்க வருது
நல்ல படமே இப்பு வரமாட்
அதுதா யார்னே தெரியாதவங்க பட்டுக்குல்லா நம்ப போமாட்டோ எதாவுது நல்லா சூர்யா படோ விஜய் படோ அஜித் படோ அந்த மாரி வந்துச்சுன்னா போவோ யாயோ சொல்லிட் கேக்குணு அதை எங்கு வீட்ல போணு போணுன்னு சொல்லிட்டே இருந்தா கூட்டிட் போவாங்க
ப்பு மூவி கொஞ்சு நல்லா இருந்ததுங்க
அது பாத்துட்டேங்க பாத்துட்டே
பாத்துட்டே அதுக்கு முன்னாடி தாய் கிழவிங்க நல்லா இருந்தது
ஆஹ் அதுவும் பாத்துட்டேங்க
அஹ் ஆஹ் இப்ப இது நல்லா இருக்கு அதுக்கப்புறோ எல்லாமே புதுசா ஹீரோ வராங்குளா நம்முளுக் தெரிய மாட்டிங்குதுங்க
அதுதா அதுதா
உம் அவுங்க அதை படம் நல்லாதா இருக்கு
இல்லங்க நல்லா இருக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்லல்லா இல்ல ஜியோ ஹாட் ஸ்டார்லல்லா நெறியா மலையாளப் படல்லா இருக் அதெல்லாம் நல்லா இருக்குது பாக்கலாம்
அதாங்க பார்த்துட்டு இருக்கோம் நாங்க கூட அதுக்கூட ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருந்தது உம்
செரி செரி அ அதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு ஒரு படம் இருக்குங்க சோனில அது பாருங்க கேரளா ஆமா சோனில கேரளால வெள்ளம் வந்துருது ஆமா கேரளால வெள்ளம் வருது அணைய தெறந்து வாங்க தண்ணி ஊர்க்கு குள்ள வந்துடுது
ஆஹ் ஆஹ்
அத பத்தினா கத நல்லா இருக்குது அப்டியே நமக்கு அத பாக்கும்போது கஷ்டமா இருக்குது அந்த மாரி எடுத்திருக்காங்க நல்லா எடுத்திருக்காங்க ஆனா பொறுமையா
உம் பாக்கணும் அதேதான் அதுதாங்க பசங்க இருக்காங்களா அவனுக ஃபுல்லாவே சும்மா ஷாட்ஸு அந்த மாரிதான் பாப்பாங்க தவர த இந்த மாரி உட்காந்து பாக்க வுட மாட்டானுக சின்ன பையன் பாத்தா எப்பா பாத் தாலு யூடியூப் தாங்க பாப்பான் பெரிய பையன் ஷாட்ஸ் பாப்பான் சின்ன பையன் யூடியூப்ல ஏதோ ஒரு கேம் மாரி இருக்கும் அது அந்த இதுக்குல போய் எப்போ அதான் பாப்பான் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கானா வந்து உடனே மா அத என இப்ப வைமா அப்டின்னு சொல்லுவான் அதனால நாங்க ரொம்ப டிவியே பாக்கறதுல தொலைக்காட்சி பாக்கறதே ரொம்ப கம்மியா ஆயிச்சு
உண்மதான் உண்மதான் அது இப்ப கையில போன் வந்து அதுக்கப்பறம் எல்லாருமே நம்மளுமே முன்னாடி மாரில்லாம் இப்ப எது பாக்கறது இல்லைல
ஆமா ஆமா நம்மளே இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கு அந்த மாரி பேயாச்சு தொலைக்காட்சியே இப்போ பாக்கறதே இல்லை
என்ன ஃப்ரீயா இருக்கும்போது சும்மா இருக்கும்போது பாருங்க நல்லா இருக்கு
படோ
உம்
உம் உம் இத இப்ப அவுங்க பள்ளிக்கூடத்துக்கு போயி ட்டாங்க இப்ப பாக்கலா
ஆ
வந்தா பாக்கலா சோனியில இருக்கா
சோனில இருக்காமா சோனில
ஆ ஆ ஆ ஆ அங்க வைஃபை கனெக்ஷன்தா அதுல த்துருக்கோ அதுல கூட சோனில்லா வரு ஆனா இழுத்துருக்கறோங்கற பேருதா ஆனா அதுல பாக்கறதே கெடையாது ஃபு ல்லாவே பசங்கதா பாக்குதுக நைட்டு சின்ன பைய பன்னென் மணிக்கு வந்துருவா பன்னென்ரைக்கி வந்தான்னா அவந்தா பாப்பா மூணு மணிக்கி பெரிய பைய வருவா
உம்
தா அவ பாப்பா அப்புறோ ஏழு மணிக்கி எங்க கணவர் வந்துருவாரு பாப் பாங்க அதனால நம்ம டிவி பக்கமே போறதில்லைங்க
நமக்கு எங்க வீட்ல சமைக்கிறது பச
வீட்டு உம் அந்த வேலையே சரி யா இருக்குமே நாந்தா போய் ரெண்டு பசங்களையு கூட்டு வருவே
ஓ செரி
உம் நேரத்த சரியா இருக்குங்க
அதா
உம் என்ன சாப்பாடு
சாப்பாடு என்னங்க காலையில இட்லி
செரி செரி செரி செரி
உம்
நான் இன்னும் காலைல சாப்பிட கூட இல்லைங்க
ஏங்க
உம் காலையில பிரெட்டு் போட்டு குடுத்தேனா பையனுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போற மான்ஸ் சொன்னா
ஓ
கடைசி பார்த்தா எனக்கு பிரெட்டு் வேண்டாமான்னு சொல்லிட்டான்
ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தீங்க
ஆஹ் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தேன் எக்கு எக்கு முட்டை இல்லாம ஒன் திருப கூடாது பள்ளிக்குடத்துக்கு
செரி
அதனால அத லூஸ் பண்ணி குடுத்தேன் அது பாத்தா எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்ட்டான் சரி அதனால நானே அது கொஞ்சம் சாப்பிட்டேனா அதனால பசியே இல்லைங்க மதியானம் தான் சாப்பனும் உம்
சாப்புடுங்க அதற்கு கேன் சாப்பிடமா நான் பையன் பொண்ணுக்கும் வாங்கணும் அவள் ளுக்கும் பிரெட்டு கொடுத்து விட சொல்லியிருக்காங்க ஒரு நாளு வாங்கல அதனால நான் எதுவும் இல்ல இது வேர்க்கடலை யும் கேரட்டு மட்டும் கொடுத்து வுட்டேன் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு உம்
தீங்களா அவுச்சி கொடுப்பிங்களா
இல்ல பச்சையா கொடுத்துருவேன் பச்சையா கொடுத்துருவேன்
ட்றுவாங்க
ஆமா ஆமா பச்சையா குடுப்பேன் அவுச்சு குடுத்தா யாரு சாப்டுறா
சாப்டுறான் ஆமா சாப்பிட மாட்டாங்க என் சின்ன பையன் அஹ் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் அப்படிதான் சொல்லுறாங்க அவுச்சு கொடுக்கறாங்க ஏன்னா சின்ன பையன் ல ஓரு வேல தொண்டைல கிண்டைல மாட்டி மோ இல்ல தொண்டையில மாட்டிக்குமோ என்னமோ அவங்க பயப்படுறாங்க வே
சேரி சேரி
அங்க அவிச்சு கொடுக்க சொல்கிறாங்க அவிச்சு கொடுத்தா எங்க சின்ன பையன் சாப்பிடவே மாட்டா
அஹ் அதான் இல்ல இல்ல இப்போ பசங்க நமக்குமே சும்மா அவிச்சு கொடுத்தா வெறுமனே எப்படி சாப்பிட முடியு அதுல உப்பு அஹ் தேங்காய் எல்லா போட்டோ தான் நம்மளால
போட்டாதானே சாப்பிட முடியும் அதனால அது சாப்பிடறதே இல்ல கேரட்டு அத டெய்லி இன்னை கூட பிரட் வாங்கிட்டு வந்திருக்கு நேற்று புல்லா பிரெட்டு் கேட்டான் அவங்க அப்பாட்ட சேரின்னு பிரட்டு வாங் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகும்போது எனக்கு பிரட்டு வேண்டாம் முந்திரி திராட்சை தான் வேணும் அப்படின்னு சொன்னா சரி அவனு புடிச்ச அவனுக்கு எப்பவும் முந்திரி திராட்சைதாங்க பிடிக்கும்
சேரி நல்ல தானே
சேரி அவ கேக்குறதே கொடுப்போம் ஏன்னா இப்ப ரெண்டு நாள தான் பள்ளி கொடத் து போறானா அப்புறம் அஹ் அஹ் நம்ம கேக்குறத குடுக்கலன்னா நா போக மாட்டேன்னு சொல்லிடக் கூடாது அதனால அவனுக்கு என்ன புடிச்சிருக்கோ அது விட்டு இருக்காங்க அது எப்படின்டுதான் உம் எங்க எங்கயாரது அவுட்டிங் போனீங்களா
இல்லங்க அவுட்டிங் எல்லா எங்கேயும் போற மாரி இல்ல ஏன்னா எங்க வீட்டுல வர்றதுக்கே லேட் ஆகுது
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் இ கோவிலுக்குல்லாம் கூட போகமாட்டீங்களா
கோயிலுக்கு போவோம் ரொம்ப இல்ல அதுதான் சொல்லல அவங்க போயிட்டு வர்றதுக்கே லேட் ஆகுது வந்ததும் சாப்பிட்டமா ரெஸ் டுத்தமா அந்த மாதிரிதான் அவங்களுக்கு தோணுதே தவிர வேற எங்கேயும் வெளியில போற மாரியே இல்ல முன்னாடி போயிட் ருந்தோ இப்ப போறதில்ல இப்ப இது பௌ ர்ணமிக்கு மட்டு ஆ பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அங்க கிரிவலம் போவாங்க அங்க மட்டு
ஓ அந்த கோயில் உம் நாங்க வெள்ளிக்கிழமை ஆனா கோவிலுக்கு போவோ நாங்க அடிக்கடி கோயிலுக்கு போவோங்க
பரவால்ல
உம் உம் கோயிலுக்கு போறது எங்களுக்கு புடிக்கு அதனால கோவிலுக்கு போறது புடிக்கு
சேரி சேரி எனக்கும் புடிக்கு ஆனா எங்க போக ப சங்க போயிருவாங்க நம்ம மட்டு போமாட்டோ
ஆமா ஆமா
ட்டாகுது
அதேதா உம் உம் உம் அதனால நாங்க அடிக்கடி போவோ
அதா
உம் உம்
வீட்ல இருந்தாங்கன்னா போலா இல்ல எட்டு எட்ரையாயிருது வர்றதுக்கே அது க்கப்பறோ நம்ம போய்ட்டு வந் து டிஃபன பண்ணி சாப்டறதெல்லா முடியவே முடி யாது
முடியாது ஆமா
க்குறதே இல்ல இப்பல்லா
நாங்க அடிக்கடி போவோ
செரி செ
மாசத்துல ஒரு நாளு எப்டியாது சினிமாக்கு போவோ
உம்
பக்கத்து வீ ட்ல உள்ளவுங்க அவுங்கல்லா கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க ல்ல அவுங்க கூப்டுவாங்க
ஓ பரவால்ல நாங்கல்ல அப்டி போவே மாட்டோங்க பக்கத் துலல்லா யாரு கூடயுமே
ஆஹ் நாங்க ப க்கத்துல நல்லா பேசுவோமா அவுங்க கூட கூப்டுவாங்க நாங்களே போ ஒன்ன நெனச்சுருக்க மாட்டோ திட் டினு அவுங்க கூப்டுவாங்க டிக்கெட்லா போட்டோ வாங்க அப்டின்னு சேரி கூப்புறாங்களே சொல்டு நாங்களு போவோ அப்டியேதா போறது எங்க கணவரானா கூப்டே போமாட்டாருங்க அதா அதா அதா எங்களுக்கு நல்லா பேசுவாங்க ஏ கணவர்லா கூப்டு போமாட்டாரு இப்டி அவுங்க கூட போனாதா வாரீங்களான் கேட்டா வருவாங்க அதனால போறோ
உங்ளுக்கலா அவுங்க கூட்டிட் போனாதா ன்னா வேற யாரங்கல்லா கூடிட் போமாட்டாங்க
கூட்டிட் போமாட்டாங்க ம் நாங்க அக்கம் பக்கம் நல்லா பேசுவோங்க ஆ ஆ ஆ ஆ நாங்க நல்லா பேசுவோங்க அதனால எங்களுக்கு எந்த பண்ண பிரச்சனையே இல்லை
பார்த்துட்டு இருப்பாங்க வெளியில எப்பாவது பார்த்தா சிரிப்போம் அவ்வளவுதான் அதோட சேரி நின்று பேசுறதுக்கெல்லாம் ஆள் தாங்க யாரும் இல்ல
ஆஹ் ஆஹ் ஆஹ் நாங்க நெறைய அவங்க கூட சேர்ந்து அஹ் கோவிலுக்கு போவோ
உம்
அதுக்கப்புறம் ஏலக்கிரி போனோம் போன வட்டம் கூட அந்த மாரி நெறையா அவுட்டிங் கூட போவோம் ஆமா
ஓ சேரி சேரி
அங்க போனோம் நல்லா போய் ரெண்டு நாள் நல்ல ரூம் நல் எல்லா பெரிய ரூம்பு எடுத்து தங்கி அங்கேயே நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டோம் அந்த மாரி ரெண்டு நாள் நல்ல ஜாலியா இருந்துட்டு போட்டிங்லாம் போனோம்
உம்
டு ரெண்டுநாள் நல்லா ஜாலியா இருந்துட்டு வந்த அந்த மாரி நாங்க நெறய போவோங்க பா பால்ஸ்ஷு அந்த மாரி நிறைய போகம் எல்லாமே அவங்க கூட தான் போகும்ன்னு வச்சுக்கோங்களே என் கணவர் எங்கேயையும் கூப்பிட்டு போக மாட்டாரு அதனால சரி நான் உங்க கூட போருது ஆமா ஆனா அவங்க கூப்பிட்டா எங்க கணவர் வந் தருவாங்க